ஹலோ நா பேசறது கேக்குதா தோழரே ஆ சு நல்லாருக்க தோழரே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டே தோழரே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க வந்து காரக் கொழம்பு அப்பறோ மீன் ஃப்ரை
ஓகே தோழரே நா வந்து ஒயிட் ரைஸ் வித்து சாம்பார் கொழம்பு
ம்
அதோட கொஞ்சோ கீர வகைக கொஞ்சோ
ஓகே இன்னாக் கீர முருங்கீரையா
ஆமாம் முருங்கீரதா
ம் ம் இப்ப வந்து எப் இப்ப நீங்க வந்து எப் எப்டி எல்லாமே கடிலதா வாங்குவீங்ளா இல்ல வீட்ல பராமரிப்பீங்ளா
புரில நீங்க சொல்றது வந்
இப்போ காய்கறி ஆ அதெல்லா வீட்லந்தே இதுப் பண்ணுவீங்ளாக் கடைல வாங்வீங்ளா
இல்லக் கடைலதா வாங்வோ மோஸ்ட்லி வீட்லந்து இதுப் பண்றதுக் கு இங்க நம்மளுக் அவ்ளவா எடமு இல்ல பாதுகாகறதுக்கு ஏ வெக்றதுக்குப் பெருசா எடமு இல்ல அப்பறமா வந்து நம்மளுக்குட் டைமு இல்ல அத வந்துப் பாதுகாக்கணு செடிக்கு தண்ணி ஊத்தணு அதனால நெறைய வேலர் ருக்கிறதுனால பெருசா கண்டுக்கர்து இல்ல ஆனா மோஸ்ட்லி ஒன்னு ரெண்டு செடி வோணா வளப் போ வீட்ல
இப்போம் எப்டி சின்ன சின்ன செடியானாச்சு வளக்லால்ல பச்ச மொளகா இருக்கு தக்காளி இருக் க்கு அப்றோ கீர இந்த மேரிலா
ஆ அது கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணூனா நம்ம டெய்லிப் பாத்துட்ருக்குணுல்ல
ஆமா இப்போ அதுவே நம்ம கடேல வாங்கிப்போட அது என்னன்ன கெமிக்கல் போட்றாங்கு நம்மளுக்கு தெரியாதுல எல்லா ஹைப்ரிட்டா இருக்கு நம்ளுக்கு எது நம்ளுக் எதுன்னு தெரியாது அதனால நம்ம வீட்லயே பராமரிச்சோம்னா நல்லது நம்ம வீட் லே எல்லாத்தயு எப்டி சொல்றது கீர நம்ம அதிகமா மேக் ஸிமோ சாப்டுவோ அ தக்காளி அதெல்லா யூஸ் ஆகு அப்புற என்ன பச்ச மொளாக்கா கருவெப்புல கருவேப்புல்லா வீட்லே வைக்லா
நீங்க அந்த மாரி வளக்குறீங்ளா எதனா
ஆ நாங்க வளக்குறோ எல்லாமே பூச்செடி
ஆ ஒங்களுக்கு எப்டி மெயின்டெனன்ஸ்ல்லா எப்டி ரொம்ப ஈஸியா இருக்கா அப்டிங்ளா எத்தன எத்தன வருஷமா வளக்றீங்க அத செடி
ஆங் அப்பதில்ருந்தே இருக்கு செடி அ ரோஸ் செடி மல்லிப்பூ பீர்க்கங்காலா போடுவாங்க ஏன்னா இப்ப முள்ளு இப்ப எல்லாரு காமன் செவுரு அந்த மாரி தானே போட்டுறாங்க
ஆமா
அதுக் கீழ வந்து வெத அது வெதய ஒன்னு மொ இது நட் டு வச்சோனா அது அப்டியே வள்ந்து அப்டியே இதுவாயிடு அது ஃபுல்லா பரவிடு பறவிட்டோனே நம்ளுக்கு மேலதா காய்க்கிதுனால நம்ம இது பண்றோ கா அத்துக்கலா அது நல்லது நம்மளுக்கு அவ்ளோ
ஓகே ஓகே நா அவ்ளோவா பண்ணதில்ல பெருசா ஆ
பீர்க்கங்கா அதெல்லா நம்ம கடயில வாங்கறது நம்ம அவாய்ட் பண்ணு ஏனா வீட்லேயே நம்ம அது ஈஸி தா வெத தா அது வெத போட்டாலு அப்டியே வந்துடு கொடியா போய்டு நம்ம நேத்து கட ஆ தண்ணி ஊத் நேரத்துக்கு ஏத்த மாரி இல்ல இப்ப எப்டி சொல்றது மழ டைம்ல வைக்கக்கூடாது அவ்ளோ ஏன்னா செடி வந்து இதுவாயிடு காஞ்சிடு அழிவிடு செடி இந்த மாரி வெயில் டைம்ல வந்து நம்ம காலைல ஒன் டைம் சாயந் சாயந்திர ஒன் டைம் ஊத்தனா போது தண்ணி
ஓகே
மத்தபடி எல்லா எப்டி சொல்றது மழ இப்பல்லா இப்ப உங்க ஊர் கிளைமேட் எப்டி இருக்கு
ஆ மழ வந்துட்டுதா இருக்கு இங்க
ஆ இப்ப அதா இப்போ வைக்கலா இப்போ வச்சா அத லைட்டா தானே மழ அங்கங்க இருக்கு
ஆமா
பெருசா வரும்போது அது அப்டி அப்டி இதுவாயிடு நம்ளுக்கு இதுவே வெயிலா இருந்தா நம்ப காலைல தண்ணி ஊத்தணு மத்திய நைட் தண்ணி ச்சு சாயந்திரமா தண்ணி ஊத்தணு அவ்வளதா நம்ம இதே மாரி நம்ம வீட்லயே நம்ம பராமரிச்சோம்னா நம்ம ஒடம்புக்கு ஹெல்த் ஏன்னா இப்ப ரொம்ப எல்லாமே ஹைப்பிரட்டா இருக்கு பிச்சப்பழ பாருங்க பிச்சப்பழத்துல வந்து கலர் சேக்குறாங்க
ம்
அந்த மாதிரில்லா சொல்றாங்க இப்ப நம்ம வீட்ல பேபி இருந்தா பேபிக்கு நம்ம குடுக்குறோ அதுவே இது நம்ம வீட்லயே எல்லாத்தையு இது பண்ணி குடுக்கலால்ல
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்ம தா நெறைய களப்பட போட்றாங்க நறையா ஊசி போட்றாங்க மருந்து போட்டு ட்டு வளக்குறாங்க அது வந்து ஒடம்புக்கு நல்லது கிடையாது கெடுதல் தரு சில பேருக்கு வந்து அ உடம்பு செரியில்லாம போவு சில பேருக்கு செட் டாவு சில பேருக்கு செட் ஆவாது அது நம்ம கண்ணு முன்னாடியே வீட் லயே வளத்துட்டு போய்ட்றோ நீங்க சொல்றீங்க அதாவது நம்ம வளத்தோனா ஆரோக்கியமா இருக்கு நம்ம நம்பி சாப்புட்லா
எல்லா வேரையு சாணம் அது மட்டுதா போடுவோ முட்ட தோலு நம்ம நம்பளுக் தெர்ஞ்ச இயற்கையான பொருள் தா நம்ப போடுவோ அதுல தண்ணி ஊத்துவோ சாணோந் தெளிப்போ முட்ட தோல் வங்காயோ லு அந்த மாதிரி தா நம்ப போடுவோ இப்ப அதுவே அவுங்
அதா சொல்லுங்க சொல்லுங்க
அதுவே அவுங்க என்னப் பண்றாங்க அவுங்கனா நா என்ன தெளிக்கிறாங்கன்னா நா கெமிக்கல் போட்றாங்க நம்பளுக் தெரியாது
ஆமா கண்டிப்பா
நம்போ ஃப்ரஷ்தா எங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அததா வாங்கின்னு வரோ நம்ப
ம்
இப்போ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லா அவுங்கல்ல எத்தின் நாள் வெச்சிருப் ப்பாங்க அப்புல்லா நம்மளுக் தெரியவே தெரியாது ஏன்னா அவுங்கல்லா ப்ரஷ் ஷா இருக்கு அவூங்க எப்யுமே தண்ணி தெளிச்சு அந்த மாரி கிளீன் பண்ணி அதையு தொட்ச்சு வெப்பாங்கன்னா பாத்துக்கோங்களே இதுவே நம்போ இப் தெரு மேலெல்லா விக்கிறாங்களா அவுங்கள்த கொஞ்ச இதுவு பண்லா அக்சப்ட் பண்லா ஏன்னா அவுங்க வீட்லயுப் போட்டு ஆனா அவுங்க இன்னா கெமிக்கல் போட்றாங்கன்னு தெரியாது ஆனா வீட்லயே இருந்து மண்தி மண் வாசன வரு கீர்ல்லா அந்த மாரி இது பண்ணலா இதுவே மத் மத்த எடத்தலா வேற வேற இது பண்ணி இப்ப கீரைல்லா வந்து வேற இதுல விக்கிறாங்க தரையில போட்டு எதோ ஒரு மாரி அத விக்கிறாங்க
ம் ஹும் இப்ப நெறைய ஹை ப்ரிட் மண்ணு வந்துர்ச்சு சொல்ல போனா களிமண்ணு அதெல்லா வெச்சு அவுங்க அதாவது கொஞ்ச சீக்கிரமா வளர்றதுக்காக அவுங்க என்னென்னமோ மருந்து போட்றாங்க அது நம்மளால நம்ப முடியாது அதுல்லாம இப்ப ஒரு மண்ணு நல்லா இருந்ததா செடி நல்லா வளரு ஆரோக்கியமா இருக்கு எப்புடி மண்ணு இருக்குனே தெர்ல நெறைய எடத்துல வந்து இந்த மண்ணுலா வந்து மருந்து போட்டுர்றாங்க மருந்து இருக்குது சி சில மண்ணுலெல்லா வளரவே வராது வளராத மண்ணுல வந்து எதேதோ மறந்து போட்டு அவுங்க கொண்டு வர்றதுனால அது நம் போலாம்மா வேணாம்மானு நீங்க சொன்ன மாரி கொழந்தைங்க இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு வந்து சின்ன வயசு ப்புல்ல இருந்தே அந்த மாரி குடுத்தோன்னா அவுங்களுக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்பறோ அவுங்கள்து இதா ஆவு ரிஃப்ளெக்ட் ஆவு சின்ன வயசு ட்ல இருந்தே அவுங்க சாப்புறதுனால அதுவே வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம ஓரளவு நல்லா வளத்துட்டோனா அவுங்கள நல்லா ஆரோக்கியமா குடுத்து அப்போ கொஞ்சோ பெருசானதுக்கு அப்றோ கூட ஒரளவு ஒடம்பு இருக்கு
ஆமா இப்ப அதுவே நம்ம வீட்டுக் சில நெல்லிக்காச் செடி அர நெல்லிக்காய் எல்லா கடயில போய் வாங்குறோ அது எப்டி இருக்குன்னு நம்பளுக்கு தெரியாது சின்னதா இருக்குறதுலையே அவுங்க ஊசி போட்டு அந்த மாரி பெருசா ஆக்குறாங்க அந்த மாரில்லா இருக்கு அத விட நம்ப வீட்ல ஒரு ஓரமா வச்சிர்னு அது மரமாத்தா ஆகு அற நெல்லிக்கா அது வீட்லயே வெச்சுர்னு ஆனா நம்பளுக்கு அதுக்கு மேல காய்ல்லா நெறைய தரு அரநெல்லிக்கா அது நம்போ ஒடம்புக்கு நல்லது அதே மேரி எப்டி சொல்றது வண்டக்கா கீர எல்லாமே நம்ப வீட்லயே போடலா இப்ப மேக்சிமா எப்டி சொல்ற எல்லாமே காலிஃப்ளவர் அதல்லா கடிக்காதத்தனால தா நம்மோ கடையில வாங்குறோ
ம்
அது எப்டி பண்றாங்கனு நம்பளுக்கு தெரியில ஏன்னா அதுவும் எல்லாமே ஹைப்ரட தா இருக்கும் மேக்சிமா இப்ப மாம்பழம் பாத்தீங்கன்னா சின்ன மரத்திலயே மாவுங்கா காய்க்குது சின்ன கொய்யக்கா மரத்திலேயே கொய்யாக்கா காய்க்குது அப்டிலா இருக்கும் போது நம்ப வீட்ல நா பண்ணோ நம்ப வீட் டுலயே கொய்யாக்கா கண்ணு வாங்கின் வந்து வெச்சி நம்பளே பராமரிச்சோம்னா நம்பளுக்கு எப்டி சொல்றது நம்ப ஒடம்புக்கு ஹெல்தியா இருக்கோ இப்பதிக் உன்னு பா
கச்சி சாப்டா நம்பள
ஆமா உன்னு வர ஜென்ரேஷனுக்கு வந்து எப்டி எப்டியோ மாறோ ஆனா அப்டின்னா மாறாத அளவு பாத்துக்கன்னு நம்ம அத இருக்கணு ஏன்னா உன்னா எப்டி சொல்றது உன்னோ வர ஜெனரேஷன் அவுங்கள நா பண்ணுவாங்க எல்லா ஹைப்ரேடயி இப்ப வீட்டு மாடி மேல வக்கிறாங்க செடி அது எப்டி நம்பளுக்கு ஆ மாடித்தோடுறாங்க அது நம்ம எப்டி சொல்றது அது மண்ணு ஒரு மண்ணுலய நம்பளுக்கு வளைஞ்சாதா அது இது நல்லது தொட்டி ஒண்ணு போட்டு அதுல ரவ்வோ ஒண்ணு மண்ணு வஞ்சி தமத்துவ மரத்துல கொய்யக்கா காய்க்குது மாங்காய் காய்க்குது அப்படின்னா ஹைபிரட்டுதா ஆனா அது அப்டி அவுங்க சொல்ல மாட்டறாங்க மாங்கால எத்தனையோ வகை இருக் க்கு அந்த மாரி அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒடம்பு பாத்துக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லயே பராமரிச்சி சாப்புட்டு நல்லது இப்ப நீங்க மேக்ஸ் சிம்மானுதான செடி வெச்சிருக்கீங்க
நா வந்து பெரும்பாலும் அவ்வளவா செடியெல்லா இல்ல என்னன்னா கள்ளிச்செடி அந்த மாரி செடிதா பாத்துக்கப்போ இந்த துளசி செடி கள்ளிச்செடினா வந்து அது என்ன அலோவேரா செடி தெரியுமா ஜெல்லு ஆமா அந்த செடி அப்பறமா வந்து ரீசெண்டட்டா வந்து போன பொங்கலுக்கு கரும்பு சாப்ட்டு அந்த கரும்ப வந்து சும்மா ஒரு தொட்டியில நட்டி வச் ச்ச அது வந்து இப்ப ஓரளவு ஒரு அடி வளந்திருக்கு அவ்ளோ தான் டெய்லியும் அதுக்கு தண்ணி மட்டும் ஊத்திருக்கேன் அது ஓரளவு வளந் திருக்கு எங்காச்சும் அப்பறமா வந்து க சின்னதா அந்த க கற்பூரம் செடியா என்னமோ சொல்லுவாங்க அந்த கோல்டு வந்தா இதவா இருக்கும் அந்த செடி ஆமா என்னமோ அந்த செடி கூட ஒரு மாறி தொட்டு பாத்தோனா ரொம்ப சாஃப்டா இருக்கும்
ம் ம்
சின்னதாக பேர் செரியா தெரியல அப்பறமா வந்து இங்க எங்க வீட்டண்ண வந்து பெருசா அவங்க அவ்ளோ வளக்க மாட்டோம் நாங்க வந்து செடி அதான் மாடியில தோட்டத்துல வந்து கொஞ்சம் எடம் இருந்ததுன்னா அங்கதான் வளப்போம் சின்ன சின்ன செடி பூ சின்ன பூ வர செடி மல்லிப்பூ செடி ரோஜா பூச்செடி அந்த மாதிரிதான்
ஆ
இப்பயெல்லா எது வள நீங்க எதும் வளத்திருக்கீங்க என்னா
வந்து வாழ கன்னு வச்சிருக்கோம் மாதுளை வச்சிருக்கோ கொய்யா கண்ணி வச்சிருக்கோ மாங்கண்ணு வச்சிருக்கோ எல்லாமே தாத்தாதான் வச்சது
ஓகே
னா இருக்கு எல்லாமே வீட்ல இருக்கு முருங்க செடி இருக்கு இப்ப எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா முருங்க கீற அது எல்லாமே கடையில வாங்கறாங்க பாத்தீங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்ல போனா முருங்கீர ஃப்ரஷ்ஷா தண்ணி தெளிச்சிக்கிறாங்க அது நம்ப ஒடம்புக்கு நல்லது இல்ல இதுவே நம்ப வீட்ல இருந்து முருங்க கண்ணு அந்த மேரி முருங்கக்கா காய்கிது எங்க வீட்ல மாதுள செடி இருக்கு மல்லிப்பூ ரோஸ் செ டி எல்லாமே செடி இருக்கு ஆனா இப்போ மேக் சிமம் பீர்க்கங்க அதெல்லா வந்து ரவ இது வாயிறுச்சி அழிவிச்சி ஏனா இப்ப மழ ரொம்ப வறத்துனால அது அழிவிடுமா அதனால் நம்ப தண்ணி இருந்தாலும் உடு எனமா எதுமே அது தண்ணி காய் தான் அது பீர்கங்கா பாவக் கா அதெல்லா அதனால சொல்ட்டு நம்ப தண்ணி உடத்துனால இப்ப மழ பெய்த்தனால அழிவிச்சி
ஆ எத்தன மாசத்துல வாழ்ந்துரும் அது மேக்சிமம் எனக்கு அதெல்லா தெரியாது செரியா
ம் எப்டி வரதுனா அது போட்ட ஒன்னே இதுவாகிடும் நம்பளுக்கு ஒரு ரெண்டு வாரம் அப்டி இல்லாமே இதுவாயிடும் பூ பூக்கும்
ம்
அதுல்லா சின்ன சின்னத்தான் நம்பளுக்கு பெருசுலாம் ஒண்ணே கெடையாது நம்பளுக்கு சின்னத்தா அதுல்லா வெத போட்டோன்னே அப்டியே கொடியா போயிட்டு நீங்க கொடி மட்டும் இசுத்து விட்டீங்கன்னா போதும்
ம் கொடி வந்து வளர வளர அ அத வந்து அப்டியே கொஞ்சம் பெருசா ஆ ஓகே ஓகே செரி செரி நெக்ஸ்ட்டு கால்ல இனைவோம் நேரம் முடிஞ்சிச்சி நெனக்கிறன் ஆ
ம் செரிங்க தோழர் பேசனதுக்கு ரொம்ப நன்றி
ஆ